கேக்குதுங்ளா
ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கிங்ளா
ஆ நா நல்லா இருக்றேங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
அ எல்லாரு நல்லா இருக்காங்க
அப்புறங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லா எப்டி போச்சு உங்ளுக்கு
இல்லிங்க ஆக்சுவலா எனக்கு என்ன ஆச்சுன் கேட்டீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளே ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கே இப்ப அதுனால வந்து சம்மர் டைம்ல ஏப்ரல்ல மார்ச் எண்டுல இர்டவியூ அட்டன் பண்ணே அனால ஒரு இன்டர்வியூகாக சென்னைக்கு போயிருந்தேங்க அதுக்கு முன்னாடி சென்னைல வந்து ஒரு ஒ டூ தௌசண் நைன்ல இருந்து டூ தௌசண்ணு டுவெண்டி வரைக்கு அங்கதா இருந்தே அதுக்கப்றோ இந்த கோவிட்னால மறுபடியு ஊருக்கு வந்துட்டே அப்றோ இப்ப தா மறுபடியு ட்ரை பண்ணே இது ஆ கம்பெனி சென்னை க காட்டிக்கு சென்னை வர சொல்லி இருந்தாங்க இப்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணா அப்ப அங்க போய் ஜாயின் பண்ணே ஆனா மொதல் மாரி இல்லங்க இப்ப ரொம்ப சு ஹீட்டு தாங்க முடில அ மொதல்ல கொஞ்சோ எனக்கு இந்த ஒரு வருஷோ ஏதோ பத்து வருஷமா இருந்து பழகிடுச்சா என்னன் தெர்ல ஆனா இந்த வாட்டி போய் தாங்க முடில அப்புறோ திரும்பி ஊருக்கு வந்துட்டே ஊட்டுக்கு ஊருக்கு வந்துட்டே ஊருக்கு வந்துட்டு அப்புறோ இங்பா ஃப்ரெண்ட்ஸோட இங்கே பக்கத்துல இங்க ஆலியாருங்க அது ஒ டூர் மாரி வராது ஒரு நாள் ஃபுல்லா வராதுங்க அ பாத்தீங்கன்னா ஒரு பிக்னிக் மாரி போலா இப்ப காலைல போனீங்கன்னா போயிட்டு நீங்க ஆலியார் டேம்ல போனீனா அங்க பார்க் இருக்கு பார்க்கு அப்புறோ வெ வெளிய ஹோட்டல்ஸ் எல்லா இருக்கு நீ பார்க்கு டமு எல்லா சுத்தி பாக்குறக்கு ஒரு த்ரீ போர்த் டூ டு த்ரீஹவர்ஸ் இருக்குங்க அங்க ஸ்பெண்ட் பண்ணிக்லா
அப்டி
அங்க பன் ஆமா ஆமாங்க பண்லா அப்புறோ அப்டி மேல கொஞ்சோ மலை மேல போனோம்னா ஒரு ரெண்டு ஹர்பின் பெண்டு தாண்டுனா மங்கி பால்ஸ்ன்னு வரு அங்க ஒன்னு பெருசா சம்மர் டைம் தண்ணி இல்லைங்க போனோ அ ந தண்ணி இருக்குன்னனு நினச்சி போனோம் ஆ தண்ணி இல்ல கொஞ்சம் ட்ரையா தான் இருந்துச்சு தண்ணி ரொம்ப லைட்டா வந்துட்டு இருந்துச்சு அதுல குளிக்கவும் முடியாது அ அப்பறம் சரின்ட்டு வன்ட்டங்க அப்பறம் ரெண்டாவது இங்க பக்கத்துல இங்க போனோ செரி அதுக்கப்பறம் இங்க ஃபால்ஸ் பாக்கலாம்ட்டு ஆ கோவை குற்றாலம் ஒன்னு இருக்கு அப்பறம் அங்க போனோம் பசங்காலாம் சேர்ந்துட்டு பசங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் போனோம் போனா அங்கேயும் உள்ளார அளோவ் பண்ணல கேட்ட தண்ணி இல்ல அப்டின்னு மாரி சொல்லிட்டாங்க அப்பறம் சும்மா அப்டியே அந்த ஏரிய தான் போய் அப்டியே ஹில் ஸ்டேஷன் எ நல்லா இருந்ததுங்க அப்பறம் அப்படியே சுத்திட்டு அப்பறோ போய் பசங்க கூட போயிட்டு ஹோட்டல்ல தான் தாங்கிட்டு அப்பறம் அந்த வெள்ளிங்கிரி அங்க ஒரு சித்தர் கோயில் இருக்கு அங்க போய்ட்டு அங்க போனோம்னா அங்க ஒரு ஒரு ஆ ஆ ஜ ஜென்சுனா அந்த சித்தரோட ஜீவசமாதி அங்க போனோம்னா நீங்க வந்து ஜ ஜென்ஸு தான் ஷாட்டை கழுடிட்டு போனோ லேடிஸ்னா ஆஸ்சூஸ்வல் நம்ம மாரி வந்து எந்த டிரெஸ் போட்டாலு உள்ளார போனா சவுண்டு இருக்க கூடாது போயி்ட்டு அங்கே அ சாமி கும்பிட்டு அ ஜீவ சமாதி சுத்திட்டு வந்துட்டு அப்பறம் ஒரு உங்களால அவ்ளோ நேரோ தியானம் பண்ண முடியும் தியானம் பண்ணிட்டு வரலாம் ஃபுல்லா ஒரு புளியமரோ காடா இருக்கும் பின்னாடி அதுக்கு கோ அந்த ஜீவசமாதி கோவிலுக்கு பின்னாடி வெள்ளிங்கில இருந்து தண்ணி வரும் ஒரு சின்ன ஆறு மாரி வரும் ஒரு நம்ம முட்டி கால அளவுக்கு தண்ணி இருக்கு அங்க போய் குளிக்கலாம் குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாமிகும்பிட்டு தியானம் பண்ணிட்டு வரலாம் அங்கேயே உங்களுக்கு ஆனாதாரம் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அது
அப்டிங்களா
அப்டி அந்த வெளிய வந்தீங்கன்னா வ அங்க வந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்திங்கன்னா ஈசா யோகா வந்துரும் ஈசா யோகா பிரெண்ட கேட்டும் வரும் பேக் கேட்டு வரு நீங்க போலாம் போயிக்கலாம் இங்க மட்டும்தான் நா போயிட்டு வந்தங்க நல்லா இருந்துச்சு அந்த சம்மர் டைம் கோயமுத்தூர் உங்களுக்கு சென்னை கம்பேர் பண்ணும் போது கோயமுத்தூர் ஒன்னு பெரிய சூடுகாயாது அ சென்னைய எல்லாம் சா சான்சே இல்லைங்க அந்த அளவுக்கு சூடு நீங்க எங்க போனீங்க வந்து
நான் வந்துட்டு வால்பாறை போனங்க
சரி
ஆலியார் வழியா தான் போனோம் ஆனா வந்துட்டு ஆலியார்ல என்ன நா எங்க பேமிலி ஆக்சுலி நாங்க போனது சோலையார் டேமுக்கு தான் பிளான் போட்டிருந்தோம் அப்போ போய் பார்த்தோம்னா சோலியார் டேம்ல நாங்க போனப்போ வந்துட்டு தண்ணி திறந்தே விடல உங்களுக்கு வெயில் காலங்காட்டிக்கு தண்ணி திறந்தே விடல நாங்க போனதே வேஸ் வேஸ்டு போனோம் பின்ன போய்ட்டு அங்க வந்துட்டு கடை இருந்துச்சு கடையில சும்மா அந்த குளுர்க்கேத்தம் அ ஏத்தாப்புல ஒரு டீ போட்டுட்டு அப்டியே இறங்கி வந்தோம் வரப் ப்போதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வரப் ப்போ காட்டெரும இதெல்லாம் பாத்துட்டு வந்தோம் அப்பறம் நாங்க கரெக்ட்டா வரோம் எங்களுக் ளுக்கு முன்னாடி அந்த சைடு ஆப்போசிட் காட்ல வந்து ஒரு புலி போகுது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து புலி புட்ச்சிட் போனாங்க எ கண்ணு முன்னாடி
ஓ சூப்பர்ங்க
அப்புற செரின்ஞ் சொல்ட்டு அப்புற அங்க போயிட்டு வந்தோ அப்புற பாத்தீங்கனா இங்க பேன்டசிக் பார்க்குன் சொல்லி ஒரு பக்க போனோ நல்லா இருந்து சுங்க வெயிலுக்கும் பிளஸ் வந்துட்டு ஃபுல்லா வாட்டர் கேம்ஸ் தாங்க ஒண்ணு ரெண்டு வந்துட்டு தா உங்ளுக்கு வெளிய இது பண்ற மாரி மத்தபடிக்கு போனோ போனப்போ சூப்பரா இருந்துச்சுங்க என்ஜாய்மெண்ட்க்கு அளவே இல்லாத மாரி சூ ப்பரா இருந்துச்சு போனோடே ஃபஸ் திருந்து த்ரீ டி தேட்ருக்குள்ள த்ரீ டிக்குள்ள போய் இது பண்ணனு
சரி
அப்புற பாத்தீங்னா ஃபுல்லாவே வாட்டர் கேம்ஸ் எல்லா விளயாண்டுட்டு பின்ன வந்துட்றுந்தோ அப்புற அங்க எல்லா அவ்ளோதாங்க ஆமாங்க அப்ப இன்னு மலம்புலா போலானு பிளேன் போட்ருந்தோ அப்டியே அங்க பேண்டசிக் பார்க் போயி இப்டியே மலம்புலா போலான் பாத்தோ ஆனா பட் தேனாதுர் டைம் பத்துல நாங்க போனோன்னே க்ளோஸ் பண்ட்டாங்க பின்ன என்ட்ரன்ஸ் வரிக்கு போயிட்டு பின்ன திரும்பி வந்துட்டோ
அங்க ஸ்னேக் பார்க்லா இருக்குமே நல்லார்க்கு அது பாக்லா நல்லா இருக்கு ரிசெப்ஷனுக்கு ரெண்டாவது என்ட்ரன்ஸ்கு வெளிய வந்தா ஸ்னேக் பார்க் ஒன்று வச்சுருப்பாங்க பாம்பு பன்னன்ட்டு
அப்டிங்ளா நாங்க போறப்போ முன்னாடி ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ட்டாங்க
இல்லியே அது எனக்கு தெஞ்சு மலம்புழாக்கு உள்ள இருக்காது அது தனியா இருக்கு வெளியே வெளிய வந்து நீங்க மாம்புழாவுக்கு வந்து அந்த அந்த டேமோட என்ட்ரன்ஸுக் போம்போது அதுக்கு ரைட் சைட்ல ஒரு இது போகு அதுல போனா அங்க இருக்கு
அப்டிங்ளா எங்ளுக்கு அது தெரியில நாங்க ஆக்சுவலி போய் அந்த ஐ லவ் மொளம்புலானு சொல்லி எழுதிருப்பாங்கல்ல
இப்ப நா அது இப்ப ரீசண்ட்டா போலீங்க முதல்ல போனது
அப்டிங்ளா சேரி செரி நீங்க சொல்னப்ப வெள்ளியங்கிரி மலைக்கு மேக்சிமம் எல்லாரு பசங்க தான போவாங்க பொண்ணுக வரக்கூடாதுதான் சொல்லுவாங்க
மல மேல லேடிஸ் போ மாட்டாங்க அது ஒரு சீசனுக்கு மட்டுந்தா எல்லா சீச என் கார்டு குடுக்க மாட்டாங்க அந்த சீசன் இந்த ஏப்ரல் மே மாரி டைம்ல தா வருங்க அது அப்பதா போயிட்டு வருவாங்க அ அப்ப லேடிஸ்பான லேடிஸ் எல்லா வந்து கீழ வரைக்கு வந்து சாமியலா கும்பிட்டு பூஜை எல்லா பண்ணிட்டு மல மே அனுப்புட்டு அவுங்க திரும்பி வந்துருவாங்
அப்டிங்ளாப் அதா நானு கேக்குற ஒரு வய்சானவுங்களு ஆ பின்ன குழந்திகிள மட்டுந்தானே இப்ப எப்டி சபரிமலைக்கு அதே மாரி
ஆ அதே அதே அதே மாரி தாங்க பத் த்து வயசுக்குள்ள பொண்ணுங்கனா பத்து வயசுக்குள்ள போலா இல்லைனா ஐம்பது வயசு த்துக் மேல போ போலா சொல்லுவாங்க
சேர் செரிங்க எனக்கு தெரியாது எங்க அண்ணா போயிருக்காப்ளவா அப்ப வந்துட்டு சொல்லுவாப்புல
அது நல்லாருக்குங்க அது சூப்பரா இருக் நா இது வரைக்கு போனதுல எனக்கு இப்போ அது இல்லாம செட் ஆகல யாருமே எங்க ஊர்லந்து நறைய பே போவாங்க ஆனா நா போனதில்ல நா கீழ வரைக்கு அடிக்கடி போவ வெள்ளிங்கிரி இப்ப கீழ ம வெள்ளிங்கிரி ம கீழ வந்து அம்மன் பேரு ஆ அப்டி அது வன்ட்டு ரங்கநாயகி எதோ ஒரு நல்ல பேருங்க அவரு அவருக் சாமி பேர் சிவன் பேர் தா வெள்ளிங்கிரினாதரு ஆ கீழே இன்னு நீ அமாவாசைலா போனீங்னா அமாவாச டைம்லா போனீன் நல்ல அன்ன தானோ அது இதுன் நறைய பேரு இது பண்ணிட்ருப்பாங்க கொஞ்சோ கூட்டமு வரு நீங்க நம்மளுக்கு லக்குருந்தா நம் கீழ போம்போது நறையா மானுல்லா பாக்கலா நாலா நறைய டைம் பாத்திருக்கே ஒரு ரெண்டு மான்ல கிட்டதட்ட அம்பது நூறு மான்லா ஒரே டைம் நின்ட்ருந்துச்சு அத அது நல்லாருக்குங்க நீங்க பாத்தே ஆகனு சேர் நா எறங்கி ஃபோ ட்டோ எடுக்லா ட்ரை பண்ணே எறங்கி நா வண்டி நிறுத்துனோனே எல்லா ஓடிர்ச்சு
அப்டிங்ளா
அந்த மாரி நீங்க வெள்ளிங்கிரி மலைக் போய்ட்டு அந்த அ சொல்லுங் நீ சொல்லு சொல்லுங்
இல்லெல்ல நா அண்ணா போய்ட்டு வந்தப்ப ரெண்டு டைம் போய்ட்டு வந்திருக்காப்ல ஃபஸ்ட் டைம் போனப்ப வந்துட்டு போய்ட்டு வந்துட்டு அந்த குச்சி இப்டி ஊனிட்டு போவாங்கள்ல அந்த குச்சி என்ன பண்ட்டாப்ல அண்ணா இருந்துட்டு தெரியாம தூக்கி வீசிட்டு வன்ட்டாப்ல தூக்கி வீசுனா அங்க வந்து போடு போட்டுட்டு வன்ட்டா ப்ல அப்றோ ரெண்டாது டைமு போறப்பதா எங்க அம்மா சொல்லி விட்டாங்க இந்த மாரி அது வந்து சிவனுக்கு வந் எது எதயோ சொன்னாங்க சிவன் சாமியா அந்த குச்சியா வந்து ஒனக் பாதுகாப்பா நிக்கு அப்டிங்கறக்காக போய்ட்டு வந்து அவுங்களோட எக்ஸ் பீரியன் சொன்னாங்க அந்த மேகங்கல்லா இருக்கல்லங்க மேகத்தொல தாண்டித்தா போதமாது ஒரு மலைல இப்டி செங்குத்தா இப்டி ஸ்ட்ரைட்டா நடக்கனுமாமா
ம் அதாவ்து நம்ம நீங்க பாத்தீங்க ப்ப நீங்க வெள்ளிங்கிரி மலைக்கு போனீங்கன் வச்சுங்ளே இப்ப நீங்க நீங் கோயில்லருக்கீங்கன்னா ஒங்களுக்கு வெள்ளிங்கிரி ப்ப நீங்க மே மேல பாக்கம்போது ஒங்க மேகோ ஒங்களுக்கு தெரியுல மேகோ பாத்தா ஒரு மிஞ்சி போ ஒரு கிலோமீட்ரு வரு அந்த ஹைட்ல வந்து ஒங்க மேகோருக்கு அ நீங்க வெள்ளிங்கிரி ஏறும்போது இது நீங்க ஒரு சில மலைல ஏறும்போது பாத்தீங்னா நீங்க மேகத்த தாண்டி போற மார்ருக்கு அதாவ்து நீங்க மேகத்த க்ராஸ் பண்ணி போய்ருவீங்க மேலந்து பாத்தா உங்ளுக் கீழ மேகோ இருக்ற மார்ருக்கு அதுக்கு மேல பாத்தா ஒங்களுக்கு மேகமே இரு க்காதுங்கமா அதுக்கு மேல பாத்தா மேகமே இருக்காது ஃபுல்லா வெறும் நீள வானோ மட்டு தாருக்கு மேகோ பாத்தீங்னா அதாவ்து நீங்க அந்த அந்தளவு ஹைட்டுனு அர்த்தோ அது
ஆமாங்க அதுவு அண்ணாங்க எங்கண்ணாதா சொன்னாப் ப்ல அந்தளவுக்கு வந்துட்டு போறப்போ கொஞ்சோ பய்மாத்தா இருந்துச்சாமா அதுவு தண்ணியும் இருக்காதுங்ளாமா தண்ணிய தூக்கிட்டு நடக்க முடியாமா தாமா மூனு மலையு இல்ல நாலு மலையோ தாண்டிதா அது ஒரு பக்கோ பைப்பிருக்குமாமா அதுவு நெறைய பேர்ருப்பாங்க சோ அதுவு கொஞ்சோ தா சொட்டு சொட்டா தண்ணி உங்ளுக் வருமாமா
அங்க சில எடோ இருக்குதுங்க அது தெரிஞ்சவங்கள்லா போயி அந்த அதுல ரெகுலரா போறாங்ளா வர்ஷ வர்ஷோ போறவங்களுக்கு அந்த இந்த சின்ன சின்ன அந்த நீ குட்டி குட்டி ஃபால்ஸுனா அதாது கொஞ்ச கொஞ்சமா தண்ணி வரு ஆ அந்த மாரி எடோல்லா அங்கருக்குங்க அது அது தெரிஞ்சோங்க போயி கர்ட்டா அந்தத ச இப்டிங்றக்குள்ள ப கண்டுபுடிச்சு போய்ருவாங்க
ம்
ஆ புதுசா போறவங்களுக்கு அங்க கொஞ்சோ கஷ்டமாருக்கு அதாவ்து சில பாத்தீங்கன்னா என்ன சொல்வாங்னா ரெண்டு மலைய மூனு மலைய போம்போது ரொம்ப சூடாருக்குமா அதுக்கப்றோ நாலாது மல போம்போது அப்டி கூலிங் மாரிரு அப்டி கிளைமெட்டு அந்த மாரி நறைய சொல்றாங்க நா போனதில்ல இது வரைக்கு அங்க
அப்டிங்ளா எங்க அண்ணா போய்ட்டேன் சொன்னாப்ல அண்ணாருந்துட்டு எதே எக்ஸ்பெக்டேஷனோட மேல போயிட்ருந்திரு காங்க மேல போனா சாமி இப்டிருக்கு இப்டி இருக்கு நெனச்சுட்டே போனாங்ளாமா பின்ன பாத்தா லாஸ்ட்ல போய் பாத்தா ஒரு கொகைக்கடில ஒரு குட்டியா ஒரு சாமியாமா அந்த சாமிக்கு அவ்ளோ பவர்ஃபுல்லு அப்டின்னு அண்ணா வந்து சொல்லிட்ருந்தாப்ல
அதுவு சிசனுக்கு மட்டுந்தா அனுப்வாங்க நெனைச்ச டைம் எல்லா அங்க போ முடியாது மேல விட மாட்டாங்க
ஆமாங்க அதுவு இந்த வெயில் காலத்துலல்லா உங்களுக்கு போகவே முடியாது இல்லைங்களா
ஆமா இல்ல நீ அதனால வெயில் காலத்துல அவ விடுறா அங்க குளிர் காலத்துல போனீங்கன்னா நீ மேலே போக முடியாது உங்களால
அப்படிங்களா சேரிங்க செரி பாக்கலாங்க
ஆ கண்டிப்பாங்க
ம்